ஹலோ
கால் கனெக்ட் ஆயிடுச்சா
ஆ எதோ கனெக்ட் ஆயிட்ச்சு பிசி பிசி தா வந்துட்டே இருந்துச்சி சேரி ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பண்ணி காமிக்ர மாரி இருந்ச்சு
செரி செரி தேங்க்யூ கால் பண்ணதுக்கு தேங்க்யூ கால் பண்ணதுக்குன்ன
ஓ ஓகே ஓகே
ம்
என்னெங் பேசிட்டிருந்தோ நால்ல போயிட்ச்சு
ஆமா ஆ காலையில இருந்து சிரிச்சுட்டே இருக்கீங்க அப்டி சொன்னீங்க
ஆம் காலேலிர்ந்து சிரிச்சிட்டே இருந்தேங்க்ளா
ம் ம் சேரி சேரிங்
ரொம்ப சிரிக் கூடாதுங்க அப்பறோ
உம்
இல்லங்க
என்ன வில்லங்கமா நடக்கப் போது
நாங்களும் பாக்காத வில்லங்கமா அப்டின் சொல்டீங்களா
அப்படி இல்ல ம் எல்லாருகிட்டயுமே நம்ம இப்டி சிரிச்சு பேச மாட்டோல்ல
ஆ ஆமா அதுவு கரெக்ட்டு தா அதனால வந்து ரொம் நாளா ரொம் நாளா இப்பதா சிரி டிக்கிங்க்ளா ரொம்ப நாள் கழிச்சி ரொம்ப
ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது சிரிச்சு பேசுவே பையனோட பொண்ணோட இருக்கும்போது சிரிச்சு பேசுவே மத்தபடி தனிமை நானு என்னோட பெட் டாக்கு அவ்ளோதா
தனிமையா
ம்ம் எல்லா கெளம்ப் போயறாங்க அப்பறோ நா ஒருத்தி தானே தனியா வீட்ல ஒக்காந்திருப்பே
பாட்டு போட்டு வய்ப் பண்ணுங்க வீட்ல அதா அமைதியா
என்ன பண்ட்டு பாட்டா ஆமா பாட்டு எந்நேரமு பாட்டுதா
ஓக்கே ஆ சாங்க்ஸ்லா கேப்பிங் போலியே
ரொம்ப புடிக்கு சாங்க்ஸ்சு
அப்ப மூவியே மெலோடியா கேட்கும்போ கேக்கும்போது பாட்டு மெலோடியதா கேட்பீங்க எப்டியு
கண்டிப்பா
அது வாச்சி கொஞ்சோ வய்பா கொஞ்சோ குத்து பாட்டா கேப்பிங்க்ளா இல்ல
என்னோட நைன்டீஷ் டூ தௌசண்ட்ஸ்ல வந்த சாங்ஸ்ல்லா கேப்பே
ஐய்யயோ ஒத்து போறம எப்டிங்க
ஹ இப்ப வர்றதெல்லா எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது அந்த வேர்ட்ஸே எனக்கு புரிய மாட்டேங்குது
ஓ லிரிக்ஸ் புரியலா ஓகே
அ அப்பற அது என்னன்னு நா கேக்குறது
ஓகே ஓகே ஓல்டு சாங்க கொஞ்ச அப்டியே பார்ட் ஒரு மாரி அந்த லைன் வந்து நல்லா கிளியரா இருக்குற மாரி இருக்கு
ஆமா
ஓகே அதனால அது கேட்டீங்களா இருந்தா
ம் இன்னு சொல்ல போனா கொஞ்சோ தமிழ் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க தமிழ் வார்த்தைகளே சாதாரணமா பேசுற மாதிரி இல்லாம கொஞ்சோ கவிதை நடையில இருக்கு ஆனா இப்போ வர்றதெல்லா நார்மலா பேசுறது திட்டுறது எல்லா கலந்துருக்கு பாட்டுல
அதுதா லைக் பண்றாங்க இப்போல்லா
ம் அதனால பெருசா இப்போ வர சாங்ஸூ கேக்குறதே இல்ல புரியவு மாட்டேங்குது
ஓ ஓகே நா அது கொஞ்சோ கேப்பே ஓல்டு சாங்கு வந்து தூங்கும் போது நல்லா பாட்டு வச்சு தூங்குவனா அப்போ வேணா கேப்போ
ஓகே ஓகே இப்ப லே டஸ்ட் சாங்ஸ்லதா உங்களுக்கு குத்து சாங்கு அந்த மாரிதா புடிக்குமா
லேட்டஸ்ட் இல்ல எனக்கு சாங் நாலே புடிக்கு எல்லா சாங்கு கேப்பே
ம் அதுவு தமிழ் மட்டுதானா இல்ல லாங்குவேஜஸ் எல்லாமே கேப்பீங்களா
இல்ல லாங்குவேஜ் சாங்கு புடிக்கு ஒவ்வொரு ஃபீல்ட்ல சாங்கலா புடிக்கு
ம்
ஹிந்தி சாங்கு ஒரு நாலஞ்சு சாங்கு நல்லா இருக்கு
சரி சரி ஓகே
அப்புறோ மலையாளோ அவ்ளோ கேட்டதில்ல சாங்ளா
ம்
மத்தபடி வேறெந்த சாங்கு கேட்டது இல்ல இங்கிலீஷ்ல சாங் நல்லா இருக்கு அது மாதி வைபா இருக்கு
ம்
அதனால அந்த சாங்லா கேட்ருக்கே
ம்
சாங்கு எப்பவுமே நா தூங்கும் போது எப்பவுமே சாங் கேட்டு தா தூங்குவே
ம்
ஃபோன் பக்கத்துலயே இருக்கு
ஓகே
வச்சிட்டு அப்டியே தூங்கினுவே
அப்புறோ அத யாரு ஆஃப் பண்றது
அத யாரு ஆஃப் பண்ண மாட்டாங்க வீட்டுல இருந்தா அம்மா ஆஃப் பண்ருவாங்க இல்ல அது பாட் ட்டேதா இருக்கு
பாட்டு கேக்குறீங்க ஓகே பாடுவீங்களா
பாடுவே சொல்ல முடியாது கொஞ்ச கேவலமா இருக்கு
ம்
அத்தால அவ்ளோ பணோ நம்மளுக்கே தெரில நம்ம பணம் கேட்க பனன்னு சொல்ட்டு அதனால அதுக்கு அந்த பக்கோ போறதில்ல
ம் ஹு அப்ப டான்ஸு
அது அது நம்ம பக்கத்துல கூட எட்டாது அதுக்கு எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்ஸோட இருக்கும்போது மட்டு புரில
ஸ்போர்ட்ஸ் பெர்சன் ஆட்டுக்குது விளாட போறேன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு அதுக்கு சொன்ன
ஆமா ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப புடிக்கு எப்பமே வந்து இந்த கொஞ்ச இன்ட்ரெஸ்ட் ஆகிற கிரிக்கெட் வாலிபால் வெளாடிட்டு டக்குனு மேல ஓடுவ அது ரொம்ப புடிக்கு
ம் ம்
அதனால அது லா கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்
ம்
பசங்க கூட இருக்கம்போதுவன்னா அது வந்து கொஞ்ச அந்த அந்த டைம்ல வந்து இந்த வைப்ல வந்து தெரியாது அதனால நம்பளே பாட்டு பாட்னா நமக்கே தெரியாம
ம் ம் ம்
அப்ப வேணா பாருங்க இப்ப டிப் ட்ரிப் போன லாஸ்டா கேர்ளா அப்போ ஜாலியா இருந்துச்சு வேன்ல பாட்டு போட்டு ஜாலியா
ம்
எந்திச்சு அப்போ பாட்டு பாடிக்கினு
அந்த ட்ரிப் பத்தி சொல்லுங்க கேப்போ
ட்ரிப்பு பத்தியா ட்ரிப் ட்ரிப்பு கொஞ்ச நல்லா தா இருந்துச்சு ட்ரிப்பு போன வருஷ கேரளா போனதுக்கு இப் போனது பரவால எவ்ளோ பரவால ஏன்னா போன வர்ச கேர்ளா போம்போது எவ்ளோ ரெட்ல ரெட் அலட்ல மாட்டீனு
ம்
அவ்லா ரிட்டன் வந்து கொடைக்கானல் போய்ட்டோ
ம் ஹும் ம் ஃப்ரண்ட்ஸ்னா இப்போ ஏ உங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்கா அவங்களோடதா வருஷா வருஷ போவீங்களா
ஆமா அந்த கேங் கூட தா ஒரு இரவது பேரு
ஓ பெரிய கேங்கு ஓகே
ஆ போ எப்பமே வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஒரு தடவ இல்ல ஒன் இயர் ஒரு தடவ போய்ட்டோ கன்ஃபார்ம்
பரவால்ல ம்
ஏன்னா இப்பதா போக முடியு அப்புறோ போக முடியாது சோ அதா
ம் அப்புறமு போறாங்க எல்லாரு
அப்புறோ போறதுக்கு இப்ப போற வைப் வந்து அப்புறோ போறதந்த நம் சும்மா சுத்தி பாப்போ அவ்ளதா
ஓகே இப்ப என்ன பண்ணுவீங்க
இப்போ கொஞ்ச ஜாலியா இருக்கு போய்ட்டு அங்க கேரளா பொண்ணுங்கல்லா இரு பாங்க ஜாலியா சைட் அச்சிட்டு அந்த மாரி
ஓகே ஓகே சரி சரி
இப்ப போறதுக்கு அப்போ போனா கூட வராதுல அத்னால இப்பே போய்றது
ம்
அனா நெறைய பேர் போறாங்க ஆனா அந்த அளவுக்கு எல்லா பண்ண மாட்டாங்க இப்ப வந்து பண்றாங்க
ம் சேரி சேரி
இந்த ஏஜ்ல வந்து நம்மளே அறியாம நம்மளே ஏதோதோ பண்ணிட் இருப்போ அப்ப வந்து கொஞ்சொ மெச்சூரிட்டி வந்துரு இதலா பண்ணக்கூடாதுல்ல அதனால அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஸன் இருக்கூ அதனால வந்து
வயசு
ஆ அப்டியு சொல்லலா
ஓகே ஓகே
ம்
ம்
நம்மளுக்குலா நம்ப வந்து எப்புமே இதுதா நான்ஆல்கா ஆல்காலிக் ஆல்காலிக் அப்டின் சொல்
ஓகே
அது நமக் செட்டாவாது
நல்ல விஷயொ ஆ ஆனா ட்ரை பண்ணிர்க்கீங்களா
ட்ரை பண்ணதுல்ல லைட்டா எப்பயாது ட்ரை பண்ணுனு ஆச இருந்திருக்கு அது எப்பிடிதா இருக்கூ அது எப்பிடிதா இருக்கூ அப்டின் சொல்ட்டு ஒரு
இது வரைக்கூ ஒரு தடவ கூட ட்ரை பண்ணதே இல்லயா
ட்ரை பண்ணது ஆ ஸ்மெல் வேணா ஸ்மெல்லு தெரியு அது எப்டி இருக்குன் சொல்ட்டு நா ட்ரை பண்ணல
ம் ஓகே ஓகே
ஆமா அது லே அப்டி அது பேய் அது இது பண்ணிட்டு நெறய பேர் ஏதுவு பண்றாங்கள
ஆமா
அஸ்போவ்தி ஏந்தா அந்தமாறி பண்றாங்களோ அந்த மாயி அந்த டேஸ்டூ இப்டிதா இருக்குன்னு சொல்ட்டு டேஸ்ட் பண்ணனுன் சொல்ட்டு ஆச படு
ஹான்
அதுலே அடிட்டாவுர அளவுக்கல்லா நம ஒர்த் இல்ல அந்த அளவுக்கு நம்ம பாடி தாங்காது
ம் கே ஓகே
ஆ இல்ல நீங்க கேட்கறத பாத்தா நீங்க ஏதோ டேஸ்ட் பண்ண மாரி சொல்றீங்க அநேகமா
நா ஒரு தடவ டேஸ்ட் பண்ணே
ஆ அதா தெரியுது
அதிகமாலா இல்ல எங்க அண்ணே எங்க அண்ணனூ அதாவ்து சித்தி பையே அண்ணனு நானு ரொம்ப க்ளோஸ்ஸா ஒரு தடவ என்னோ வாங்கிட்டு வந்து அவுங்க ரூம்ல தெரி யாருக்கு தெரியாம அடிக்கி வச்சிட்ருந்தாங்க அப்போ எ அடுக்கி வச்ச மீன்ஸ் ஷெல்ஃபக்குள்ள ஒளிச்சு வச்சுட்ருந்தாங்க
ஓகே நீங்க பாத்துட்டீங்ளா
ம் என்னாதது எனக்கு குடு பாப்போ அப்டின்னே சேரி இந்தா அடின்னு ஓப்பன் பண்ணி அந்த மூடி இருக்குல்ல அந்த மூடில அந்த ஒரு ஃபைவ் எம்எல் புடிக்குமா
ஓக் ஆ ஓகே
டத்தாங்க அத டேஸ்ட் பண்ணா அட கருமமே இத எதுக்கு எல்லாரூ இப்டி குடிக்கிறாங்க அப்டினுதா எனக்கு தோணுச்சு ஒரு கேவலமான ஒரு ஸ்மெல்லு கேவலமான படு கேவலமான ஒரு டேஸ்ட்டூ
கே
இத எதுக்குலா எல்லா விழுந்தடிச்சுட் குடிக்கிறீங்கனு தா எனக்கு தெரி தெரில பிராண்டினு நெனக்கிறே உம் அப்டியா
தெரில அப்டி நீங்க சொல்றத வச்சு சொல்றே
ஆ ஸ்மெல்லூ கேவலமா இருந்தது
இல்ல நா சொல்றது வந்து அந்த மாயில
ஓகே
கொஞ்சோ குவாலிட்டியா இருக்குற மாரி ஆ
ஆ
பியர் கூல வந்து அந்த ஸ்மெலு வந்து நால்ரடி அந்த ஃப்ஸு தெரியுமா
தெரியாதே
ஃபிஸ்ஸு ஃபிஸ்ஸு ஆப்பிள் ஜூஸ் மாறிருக்குமே ப்ளாக் ஆ ஆ அதோட அது ஓப்பம் பண்ற ஸ்மெல்லூ அந்த பியர் ஓப்பம்பண்ற ஸ்மெல்லூ ஒரே மாரிதா இருக்கூ
ஆஹா
அது பாத்திருக்கே நானு அத் அந்த டேஸ்ட்ட் அந்த மாதிரிதான் இருக்கும் இப்ப வந்து அந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் இனிப்பாருக்கும் அது கசப்பாருக்கு பாங்கன்னு சொல்லுவாங்க பக்கங்க அவ்வளதான் வித்தியாசம்ப்ப
ஓகே ஓகே
நா சொல்றது வந்து கொஞ்சோ அத விட பீயர விட கொஞ்சோ காஸ்ட்லியா
ம் சேரி அது பேரு என்ன
அது பேரு வந்து ஆ ஓட்கா வோ எதொ சொல்வாங்க சம்திங்
சேரி சேரி
அது வந்து ஒயிட் கலர்லருக்கு
ஓ சேரி
உம் தண்ணி மாரிருக்கும் அது பாக்க
ம் ஓகே ஓகே
அந்த ஸ்மெல் வந்து நார்மலா ஜூஸ் மாதி இருக்கு டே்ஸ்ட்டு எப்டிருக்கு தெரியாதானா
ம் ம் ம்
அதுனால அது டேஸ்ட் பண்லா அவ்ளோதா
சேரி சேரி
ம் பண்ண வேணா அப்டின்னு சொல்லிட்டுருக்கேஇப்போதைக்கு இப்போதைக்கி வேணானு சொல்லிட்டுருக்கே
ம்ஹும்
ம் நா கண்டுபிடிச்சிட்டே நீங்க வந்து என்ன வந்து டேஸ்ட் பண்ணணுமா அப்டின்னு கேட்டீங்களா
இல்ல நோ உங்களோட என் பையனை கொஞ்சோ கம்பேர் பண்ணன் இந்த பையன் இததெல்லா சாப்பிட்டுருவானா
ஓ ஓகே
அப்டின்னு எனக்கு அங்க திங்கிங் போயிடுச்சு அதுக்குதா கேட்டே
ஓகே ஓகே அத மனசுல வச்சுல கேட்டலா ஓப்பனா கேட்டலா உங்க பையகிட்ட
அதையு கேட்டா சொல்லுவா இது வரைக்கு அவன் சாப்பிடலன்னு சொல்லியிருக்கா
அப்டியே
தெரியாம எது எங்கன்னா சாப்பிட்டாதா உண்டு
ஓகே ஓகே அவங்க கேங்க எப்டி உங்க பையன் கேங்களா
அவன் என்ன இன்ட்ரோவட்டு அதிகமா யாரிட்டையு பேசமாட்டா ரொம்ப செலக்ட் டிவ்வான ஃப்ரெண்ட்ஸ் தா இருப்பாங்க ரொம்ப பெரிய கேங் எல்லா இல்ல அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கு ஆ அதுதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கு இப்டித்தா எனக்கு தெரியாம அங்க என்ன பண்றான்னு தெரியாது
ஓ ஓகே ஆ சைலண்டா இருக்குற பசங்க மட்டு எப்போவு நம்ப கூடாது
ம் ம்
ஏன்னா வந்து அந்த வைலண்டா இருக்கற பசங்க கூட இவங்க இப்டிதான்னு சொல்லிட்டு நமக்கு கண்டுபிடிச்சிடலா தெரிஞ்சிரு அமைதியா இருக்கு பசங்க மட்டு எப்வுமே தெரியாது
எப்படியோ உ ஒழுங்கா எந்த பிரச்சனையு பண்ணிக்காம இருந்தா போது
ஓகே ஓகே
ம்
மிஞ்சி மிஞ்சி போனங்கனா ஒண்ணு எங்கயாச்சும் இருக்குபோது ட்ரை பண்ணுவாங்க அவ்ளோதா இல்ல எங்கேயாச்சும் அதுவும் இப்போ வீட்டு பக்கத்துல எப்டியோ ட்ரை பண்ண மாட்டாங்க எப்டியு ஹாஸ்டல்ல இப்டி பண்ண முடியாது கரெக்டா
ஓகே
ட்ரிப்பு எங்கயாச்சு போயிருக்காங்களா
ம் ம் போனதில்ல.
ஆ போ போனு சொல்லிருக்காங்களா எப்பயாது